ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க
நானாங்க இப்பதா ஸ்கூலுக்கு கூப்புட போன விகாஷினிய கூட்டு போயிட்டு இப்பதா வந்த
ஓ சரி சரி அழுகாம இருக்கலா ஸ்கூல்ல போயி
ஆமா ஆமா இன்னிக்கு வந்து மேம் வந்து என்ட சொல்றாங்க அவுங்க ஃபுல்ல அந்த ஆங்க்லோ இந்தியன் தான அவுங்க வந்து சொன்னாங்க நாட்டி கேள் அப்டிங்காங்க
அதுக்குள்ளயுமா
ஆமா விஜி நாட்டி கேல் அப்டின்ட்டு ஏங்கிட்ட அப்ரோ ஒரு ஒரு ரெண்டு மிஸ் நின்னுட்டு இருந்தாங்க
ஆ அஸ்ஸஸ்ஸோ அவ்ங்கதா சமாளிக்கணு அவ்ங்கதா தட்டி கொண்டு போனு
ஆமா ஆமா
ம் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியு சேட்ட பண்ணதா தெரியு
ஆமா
அவுங்க தா வந்து சரி பண்ணி கொண்டு போனு
ம்
என்ன பண்ண போறாங்கன்னு தெர்ல
ஆமா சொல்றது கேக் கொழந்தைங்க சொல்றது கேக்காதுங்கதா இப்ப இருக்க கொழந்தைங்க எதுமே கேக்காதுங்கதா அது என்ன பண்ண முடியு அவுங்கதா நம்மல்லா திட்னா பயப் ப்டுவோ எங்க மிஸ்சு எல்லா திட்டிடுவாங்களோ செஞ்ருவாங்களோ ஐயோ அம்மா கூப்ட்டுவுட்ருவாங்களோ அப்டின்னு அவ்ளோ பயப்புடுவோ இப்ப அந்த பயோல எங்க இருக்கு எந்தக் ஹ்
ம் சேட்ட ரொம்ப பண்ணுவா போல
ஆ சொல்றத கேக்காம அங்கயு இங்கேயு ஓடிட்டு இருப்பாலா இருக்கு
ம்
ம் அது எல்லா கொழந்தைங்களு பண்றதுதான
ம்
தா ஜானுவே ஸ்கூல் போகமாட்ட ஸ்கூல் போ ஸ்கூல் பாட்டு ரைம்ஸ் ஒரு வருஷோ போனா தெரில அப்ரோ இங்க அவங்க இங்க வந்ததுல இருந்து ஸ்கூலே போல வீட்லயேதா இருந்தாலா வீட்ல வந்து சும்மா டியூஷன் அனுப்பிருக்காங்க அவள டியூஷன் அனுப்பி ஏன்னா ஸ்கூல் மூணு மாஷ் துக்கு வந்து அவங்க காஸ் நெறைய கேட்டிருக்காங்க பீஸ் சரி மூணு மாசத்துக்கு எதுக்கு நம்ம சேத்து ட்டு மூணு மாஷ் கழிச்சு ஒரு சொல்லிட்டு ஃபிப்ரவரி மா சோ அவன மட்டு சேத்துட்டு இவள சே கல இவ வந்து டியூஷன் போய் படிச்சா ஆனா வீட்ல வந்து வீ ஊருக்கு கூட்டு போயிருந்த அன்னைக்கு நாங்க எங்க ரிலேடிவ் ஒருத்தவுங்க வீட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ற அப்டி கேக்கு நா டியூஷன் போறே அப்டின்னா இங்க ஏ பி சி டி சொல்லுன்றாங்க ஏ பி சி டி பாதிக்கு மேல தெரில ஆனா படத்தோட பாட்டு பாட சொன்னா ஃபுல் பாட்டையு பாடி காட் ட்ரா அப்புறம் என்ன ஏ பி சி டி தெர்ல அப்ன்னா ஆமா நான் ஸ்கூல் போல நா டியூஷன் தா போயிட்டு இருக்கே நா ஸ்கூல் போயிட்டு வந்து சொல்றே அப்டியின்றா
அதா அதா இவ வந்து இந்த இந்த பாட்டு பாடுவா மண்டையில படிப்பொன்ணு ஏறல
அந்த பாட்ட பாட சொன்னா ஃபுல்லா பாடுவா ஐயோ இந்த ஒரு பொருள் ஒரு வேர்டு கூட மாறாம அந்த பாட்டு அப்றோ இன்னொன்னு என்ன வந்து எ ரூட்டில் நீ வந்தா இது ரெண்டு பாட சொன்ன ஆமா அதுக்கு அந்த அது அவன் எப்டிய எல்லா வந்து ரியாகஷன் கொடுப்பானோ அதே மாரி குடுப்பா ஆனா ரா ஏ பி சி டி பி க்குப்புறோ ஆர் எஸ் ஆர் எஸ் ன்றா அதுக்கப்புறோ தெரில ம்
ஆனா இவ கொஞ்சோ ரொம்பா இப்ப கொஞ் ஒண்ணு சொன்னாலே மண்டைல ஏத்திக்கிறா இப்போ ஒரு நாள் இப்ப ஸ்கூல் போய் ஒரு நாலு நாள் தா ஆகுது ஏ பி சி டி சொல்லி குடுத்துருப்பாங்க போல வந்து பாட்றா ஏ பி சி டி அப்டின்னு பாட்றா
ம்
ஆனா என்ன அவுங்க அ அதாவது ரொம்ப அவள வந்து ம் பாசமா சொன்னா கேப்பா ரூடா சொன்னா கேட்க மாட்டா
ட்டா ம்
அதா நாட்டி கேளுங்கறாங்க
அதா உக்காரனா உகாந்துருக்கமாட்டா விளையாட பக்கத்து பெஞ்சுல எங்கயாது போய் உட்க்காந்துருப்பா
அந்த மேம் வேற வயசானவங்களா அவுங்க வந்து சொல்றாங்க வெறி நாட்டி கேள்ளுங்க அப்டின்ட்டு ம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க
ஆமா நம்மள மாரிதானே இருக்கு நம்ம எவ்ளோ சேட்ட பண்ணிருப்போ நம்ம இதுல கொஞ்ச மாது இருக்குன்னு இல்ல
ஆமா ஆமா
ம் நம்மல்லா கொஞ்ச நஞ்ச சாட்டையா பண்ணிருக்கே நாளா அவ்ளவா சேட்ட பண்ணமாட் ட எங்க வீட்ல எங் அக் அக்காதா ரொம்ப சேட்ட பண்ணுவா அதுக்கெல்லா சேத்து வச்சுதா இப்ப அவனுங்க ரெ
ம் பயங்கரோ பயி பைய அளவுக்கு பண்றா பையனோட ஜாஸ்தி தா அப்டியே ஆடிக்கிட்டே தா வரா ம்
இப்ப பசங்கள விட பொண்ணுங்க தா சேட்ட பண்றாங்க ரொம்ப
மிஸ்ஸ என்ன பண்ண உன்னைய நாட்டிகேள்னு சொல்றாங்கன்னு சொல்றே அடிச்சேங்கிறா இவள எங்க போய் சொல்ல
மிஸ்ஸா
மிஸ்ஸ என்ன பண்ண அவுங்க உன்னைய நாட்டி கேள்ன்றாங்க என்ன பண்ண அப்டின்னா மிஸ்ஸ அடிச்சே அப்டிங்கா
அய்யய்யோ உனக்கு அவ்ளோ சேட்ட ஆயிடுச்சா அப்றோ ஆ
அவுங்க முன்னாடி இத சொல்லி உன் கால ஒடைக்க போறாங்க கையை ஒடைக்க போறாங்க அப்டின்னே ம் அதா அடிச்சே அப்டின்னு திமுரா சொல்றா நா அதா சொன்னே கொரச்சு கோடி கொரச்சு கோடி எனய மாரியே
ஆமா
ம்
நம்ளால அப்ப போய் நிக்க போதானே பயமா இருக் கு ஐயய்யோ அடின்னுட்டு ம்
பாக்க மோதுன்னா ஒரு சிரிப்புதா சிரிக்கிறாக இவ என்னதான் டெய்லிப் பண்ணித் தொலையறான் தெர்ல
அதானே உள்ள என்னதா செய்றான் பீட்டிங் வெக்கம்போது சொல்லுவாங்க
ஆமா மா
ம் ஷஷூ இப்டிதாம் பண்ணுவா ஸ்கூல்ல படிக்கவே மாட்டானா பச்சிப் படிக்றதெல்லா நல்லாப் படிப்பானா சொல்லி்க் குடுத்தா ஒடனே கை தூக்கி பதில் சொல்றது
வுள வந்து நம்மகிட்ட கேள்வி கேப்பாங்ளா
ஆமா இப்போ இவுங் கூக் இவுங்க கிட்ட கேள்வி கேக்க அ நம் அதாவ்து ஒங்கிட்டக் கேள்வினா இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மார்லாப் பன்றாங்க வெக்கிறாங்கச் பிள்ளைங்க நீங்க இதுலக் கான் படிக்க வைங்கச் ஃபூல்ல வந்து இந்த மாரிப் பேச்சறாங்க அந்த மாரிப் பேச்சறாங்க அப்டினு
ம் ம் ம்
இவெ என்னப் பண்ணுவா வீட்லப் பா படிசுட் நல்லாப் படிப்பா ஆம்மா நல்லாப் படிப்பாம் போல ஆனா என்னப் பண்ணுவானா அவனோட எடத்துல ஒக்கார சொன்னா மட்டு ஒக்கார மாட்டானா அவுங்க வந்து சொல்லிருக்கா அவனோட எடத்ல அவன உக்கார சொல்லுங்க அப்டின் இவங்க சொல்லிர்க்காங்க அத நாங்க எப்டிங்க சொல்ல முடியு நீங்க தானே ஸ்கூல்ல சொல்லனு நாங்க சொன்னாக் கேக்க மாட்டிக்கிறா அவனோட எடத்த தாண்டி எல்லா எடத் துலியும் போய் உக்காந்துருக்கா ஒரு ஒருப் பீரியட்ல ஒவ்வொரு எடத்துலப் போய் ஒக்காந்துருக்கா அப்பிடின் சொல்லிட்டு ம் ஆனாப் படிக்கிறதெல்லா நல்லாதாப் படிப்பா
து பெரிய இவக் கொஞ்சோ ஹைட்டுதா ஹைட்டுனா ரொம்ப ஹைட் இ அதாவ்து நார்மல் நா கொ ரொம்ப ஷார்ட்டாருப்பே இவக் கொஞ்சொ ஹைட்டாதா தெரிறா ஆனா வந்து நல்லா போனோனே முன்னாடி சீட் னா இருக்கு அதெல்லாப் பாத்துட்டு பின்னாடி போய் உக்காருது எவ்ளோ இருக்கு இதுக்கு
ஆ
பின்னாடி பேக்கத்தூக்கிட்டு வேமா போறா போயிட்டு பின்னாடி போய் உக்காந்துகிட்டு அடியே வே வேனு வத்துட்டு வந்துருது
சர்ஷு அப்புடிதாப் பண்ணுவா பஸ்ஸுல ஏற சொன்னா அவம் பக்கத்துல ஒக்காந்துருக்க பக் முன்னாடி ஒக்கார்றா சின்னப் பிள்ளைங்ளோடனா உக்கார மாட்டா இந்த செவன்த்து எய்த்து படிகிற பசங்க பின்னாடி உக்காந்துருப்பாங்க அவுங்க கூட போய் உக் காந்துப்பா இவுங்க ஸ்டாப்பறதுக்கு மொதச் ஸ்டாப்ல குடு குடுனு ஓடி வந்து முன்னாடி உக்கார்றானா அவுங்க அம்மா திட் ட்டுவாங்கல்ல அதனால கேட்டா அம்மா இந்தப் பசங்களாப் பேசவே மாட்டிகிறாங்கமா பொம்மைய பத்தி பேசறாங்மா அந்தண் ணைங்க தாமா நல்லாகே காமெடியாப் பேசறாங்க அப்டின் சொல்றா நா அதா ஓ வயிசுப் பசங்ளோட சே செந்து நீ பொம்மதாம் பேசனு பொம்ம பத்தி பேச்னா பொம்மைையதா பேச் இப்ப நீ எதுக் ஃபஸ்ட்டு பெரியப் பசங்ளோட போய் பேசிட்ருக்க அப்டினா அவுங்க காமெடி பண்றாங்க எனக்கு அது நல்லாருக்கு அதாப் பேசுறேன்றா என்னப் பண்ண முடியு ம் இந்த மாரி பசங்களா கொஞ்சோ இப்போ ஆமா அது வேணும் இது வேணும் ம் ஏங்கிட் ட்டலாக் கோவப்படுவா நீ நா கேட்டா வாங்கித்தர மாட்டேங்கிற அவங்க கேட்டா வாங்கித்தரே இவுங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடுத்துட்டே அ பாப்பாக்கு அவளுக்கு நீ வாங் குடுத்துட்டல்ல எனக்கு வாங்கி தரலல்ல அ ஆனா பாதி நேரோ இவிங்களுக்குதா எல்லாமே வாங்கி தருவ
ம்
ம் இந்த மாரி சேட்ட பண்றான்க என்ன ப
சென்னைல சென் வேற எதும் பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா டூரிஸ் பிளேஸ்னா
அயோ எனக்கு அவ்ளோ அந்த மகாபலிபுரமா அது நல்லாருக்கும்ன் சொல்வாங்க
ம் ஆனா கடுமையான வெயில் அடிக்கிது வேற
சொல்ல வந்த சென்னையோட வெயில பாத்து நீங்க சென்னை போணும் ஆசைப்பட்றது ரொம்ப தப்பு
அதாவ்து இப்போ நாங்க வெளியே எங்கேயாச்சு போணும் நனச்சோனா எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இப்போ எடோம் கடையாது என்னன்னா நாங்க போய் வந்து ரூம் பிடி கிற மார்ருக்கும் ரூம் எங்களுக்கு கொஞ்சோ சட்டிஸ்பை இல்ல ஏன்னா கேள்ஸா போறோம் சோ வந்து ரூம்னா வந்து புடிச்சிட்டு அ அஹ த்ன ரூமுங்கறத விட நம்மளுக்கு ஒரு பாதுகாப் பு இருக்காது இப்போ என்னோட கசின் அங்க இருக்கா ம் சோ அதனால வந்து அவருக் கனால அவளோட ரூமுன் நம்ம ஸ்டே பண்ணிக்கலா அங்க நறைய பிள்ளைங்க இருக்காங்க ஸ்டே பண்ணிக் க்கலா அப்டின் காாண்டிதா ஓகே அப்டின்ட்டு போறோ
ஆ அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க இந்த பீச்சுக்கு மொத போங்க அது ரொம்ப நல்லா இருக்கோ நீங்க உங்களுக்கு குளிக்க பிடிக்கோம் எல்லாருக்குமே குளிக்க புடிக்கும்னா அந்த பீச்சுக் போங்க இல்லன்னா போகாதிங்க வேஸ்ட்டு எதாரு குளிச்சு நல்லா ஜாலியா இருக்கணும்னா அந்த பீச்சுக் போங்க ஒரு
ப்பா நல்லா
உம்
ம் பாப்பா குளிப்பா ம்
அ தாண்டி இந்த மெரேன் கிங்டம்னு ஒண்ணு இருக்குன் சொல்லுவாங இந்த ஒரு ஒரு வித்தியாஸ்மா எதோ ஒண்ணு அதுக்காம்ச்ச னையல நறைய எடோ இருக்கு ம் ய கூகுள்ள போட்டீங்னாலே நறைய ஒரு சென்னை பத்தி எனக்கு தெரியில ம் ஆனா குலி அங்க வேற எதுவு கட வேற எதுவு சுத்திப்பாக்கன்னா வ சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வாாங்க
சரவணா ஸ்டோர் தா மதுரைலயே இருக்கு டி நகருக்குள்ள போலா நல்லா இருக்கும்
நல்லாருக்கு பொய் எதோ ஒண்ணு ஜின்ன ஜின்னதா எதயோ ஒண்ணு வாங்கிட்டு வரலா
ஆமா ஆமா
அந்த சூப்பர் சரவணா ஸ்டோஸ் அதுக்கு போயிடாதீங்க அது ரொம்ப வெல ஜாஸ்தியா இருக்கு நா போன ஒரு கிளிப்பு இங்க முப் அது ஆனா அது பாக்க நல்லா பெருசா அவ்ளோ தா கட்டியிருக்காங்க ஆனா வெலல்லா ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஆனா நம்ம மங்களன் மங்கள் மாரி வராது
அதா அதா
ம்
மங்களன் மங்கை பரவால்ல நானா இப்ப எதுனாலு எல்லாமே அங்க கடைக்கறனால அங்கதா போறதே
ஆ
ம் ம்
ஆமா அந்த மலக்கோட்டைய சுத்தி வந்தாலே எனக்குல்லா நல்லா இருக்கு போர் அடி
ஆமா இப்பதா மலக்கோட்டைய சுத்தி கடைய வேற எடுத்துட்டாங்களே
அதுலா நல்லாவே இல்ல
உம் அந்த கட வீதியே அந்த கடைகள்தா அதையு எடுத்துட்டாங்கிய இப்ப
பாக்கவே நல்லா இல்ல அதுவும் அந்த கடைகள்ல்லா ஓரமா இருக்குறத பாத்தா இன்னு ரொம்ப கஷ்டமா இருக் கு என்னடா இப்டி ஓரமா இருக்
அது ஏதோ பார்க்கு வர போகுதா
எங்க
சுத்தி பார்க் மாரி பண்ண போறாங்களா அதான் அதெல்லா எதுக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாகு பிள்ளைங்னா போய் இது பண்ணுவாங்க இதுன்னா கடைகள்னா நம்ம அது நல்லா தீபாவளினா சூப் பரா இருக்கும் உம் அடே கலக்கல கல கலன்ட்டு உம் ஜாலியா இருக்கு
தள்ளிருவாங்க அந்தள
ஆமா ஆமா அ அப்டியே போயிட்டு வேணுங்கிறதுனா வந்து அப்டியே வாங்கிட்டு அப்படியே வந்தனா காலையில பொழுது போறதே தெரியாது எல்லா எல்லாம் கம்மி கம்மி பிரைஸ்ல வித்துட்டுருப்பாங்க வெளிய ஃபுல் கட போட்ருப்பாங்க நாளா அப்பதா அந்த பெட்ஷீட்டு தலவாணின்னு நா அப்பதா வாங்குவனே வருஷத்துல
ஆ
நல்லா இருக்கும்
ஆமா சேரிப்பா நம்ம அப்பறமா பேசலா
ஆ ஓகே பாய் பாய்